ஹலோ ஆ சொல்லுடி
ஆ ஆ எப்டி இருக்கடி
ம் நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
ம் நல்லாருக்கே
என்ன ரொம்ப நாளாச்சு பேசி
ஆமா டி வேலயே சரியாருக்குது
ம் அவ்ளோ என்னா டி வேல பாக்ற
ஐயோ உங்க வ நீ வந்து பாரு வேலைன்னா வேல அவ்ளோ வேல
அ அ அ
ம் ம் இது அது கரண்ட்ருக்காடி
ஆ கரண்ட்லா இருக்கே இல்ல ஈவினிங் போச்சுடி கரண்ட்டு திரும்ப வந்துருச்சு
ஓ சேர் சேர் ம்
ட்ரு தான அதனால ப்ராப்ளம் இல்ல அங்க
ம் இங்கியு அப்டிதாக்கா இன்வெர்டர்னால ஓடிட்ருக்கு
மழ இல்ல செம மழ இல்ல
ஆமா செம மழ பட் இங்க ஃபேன் இல்ல இன்னிக் இல்ல எனக் க்ளாசு நாளைக்ப்பா இருக்கு
ஓ நாளைக்கு இந்த க்ளாஸாடி நாளைக்கு வரியா அப்ப
நாளைக்கி காலைல இது பண்லாமா நம்ம
நாளைக் காலைலியா
ஆ
இல்லடி நாளைக்கு அவள க்ளாஸ்ல விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வரியான் கேக்குறே
இல்ல நாளைக்கு இவுன விட்டுட்டு ஒடனே கெளம்ற மாரிதா இருப்போ
ஓ கோவில் போமாட்டியா
அ ஆ போல
ஆ
நீ கோய்ல்க் போறியா
இல்லடி நா எங்க எனக்கு இந்த வீட்டு வேலயே கொஞ்ச முடியலடி
ஓ செர் செர் ம்
நாளைக்கு தா வார்னிஷ் பண்ண வராங்க கட்டுல் கெலா
ம்
அதுவே நாளைக்கு நாளனைக்கு அவ்ள தா ரெண்டு நாள் தா மத்த அதுக்கப்பறத்துல இருந்து நா வீட பெருக்கி மாப்லா போட்ணு
எனக்கு கரெக்டா இருக்கு அடுத்த வாரோ ரெண்டு நாள் மூணு நாள்
ம்ம்
ம் பூஜ சாமால்லா
ம் இல்ல சோஃபா என்னடி பண்றது நானு
என்னதுடி ஏ அந்த அதா சொல் அப்றோ இல்ல சோஃபா வந்து பாத்தன்னா அந்த மாதிரி வாங்காத ஆன்லைன்ல வாங்காத
ம்
அது நேர்ல போய் எனக்கு தெரிஞ்சு சரவணா ஸ்டோர்ல போய் பாத்து வாங்கு
போலாமா அங்க சரவணா ஸ்டோர்
ஆ போலா எப்ப போலா சொல்லு
இதோ அடுத்த வர சொன்னால அப்ப போலா
ஆ செரி ஓகே போலான்டி நானு வரே அப்ப ஏ ஹலோ அடுத்த வாரம் டொவன் ண்டி ஃபிஃப்த்து டுவெண்டி ஃபிஃப்து வந்துருண்டி ஸ்ரீஜித்க்கு வந்து டுவெண்டி சிகஸ்த்துக்கு இது ஸ்கூலு டூ டூ தேர்ட்டி வரைக்கு எனக்கு பிரச்சனையே இல்ல போலா
ம்
ஓகேவா
சேர்
டுவெண்ட்டி சிக்ஸ்த்து போலாமா
ம் ஆனா என்ன எவ்வளோ அமௌண்ட்டு வரு
நம்ம அங்க போய் பாப்போ நான் இவருகிட்ட வேணா கேக்குறே மகேஷ் கிட்ட கேக்குறே கேட்டுட்டு சொல்றே நானு
ம்
ம் அப்றோ சொல்லு
ம்
இங்க இது போட்டாங்கடி மாடில ஒயிட் சிமெண்ட் இருக்குல்ல அது போட்டாங்க
ஓ செரி செரி கால் சுடாது
வெளிச்சமா இருக்கு
ஓ காலுமே சுடாது
ஆஹா கீழயு அனல் அடிக்காது
ம் ம் செரி உனக் குமே வந்துட்டு இது அதா நல்லா கூலிங்கா இருக்
ம் ஆமா ஆமா
ம் ம்
அப்பறோ செரி அப்போ போ ஏ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ட்டு வருவியாடி
இல்லடி
அப்றோ கிளாஸ்க்கு வரன் சொல்லிட்டு வந்துரு எப்படி போலா நம்ம இங்கருந்து
வண்டில
ஏ அவ்ளோ லாங் வண்டிலயா
அதெல்லா போயிர்லா இங்க கிட்டதானே
ஏ என்னடி சொல்ற
பா ஏ மாடிதான
அம்மா
ம் போயர்லாம்
நீதா ஓட்டணு ஓகேவா
ம்
சேரி ஓகே அப்ப போயிட்டு ஏய் நம்ப இதுல இதுக்கு கூட போலாமேடி அது பேரு என்ன டி மார்ட் கூட போலாமேடி
எதுக்கு அங்க
அங்க இருக்காதா சோஃபாலா
டி மார்ட்ல சின்ன சின்ன ஜாமாதா இருக்கு
அப்டியா ஆனா நா டி மார்ட் போனுன்ட்டு இருக்கேன்டி நானு
ஓ சேச்சே
ம்
ம்
அப்றோ
ம் இதுதா இவுங்க என்ன சொல்றாங்க
சேரி இப்ப சோஃபா வந்து யாரு வாங்கித்தரா
சோஃபா பிளேன்லா ஒன்னு இல்ல
ஆ
ஏ இப்ப எங்க அம்மா பிரிட்ஜ்ஜூ வாங்கி தரேன் சொன்னாங்க என்னனா தா எங்க ஆச்சி வந்து பூஜ ரூம் வாங்கித்தரன் சொன்னாங்க நா அதா பூ ஜ ரூம்லா வேணா இவுங்க வாங்குவாங்க அப்டின் சொல்ட்டே அதுக் வதுலா வேறக் இப்போ சோஃபாலா இவுங்க வாங்கற மாரிப் பிளேனே இல்ல
ம் ம் ம்
அதனால செரி அதுனா ஒருப் இப் பத்தாயிரபாதா முடியு அவுங்ளால
ஆ
மாங்னால செரி அதுலேப் பண்ணிர்லா அதுல கடைக்குமான் பாக்கன் நா செக் பண்றேன் சொல்லிருந்தே
ஓ ஓ
அதா என்னப் பண்ணதுன் தெர்ல
சேரி ஓகே ஓகே
ம் ம் ம்
அப்ப வந்து இப்ப நம்ம சோஃபா வாங்கன் னாக் கூட அங்கப் போய் பாத்தா கூட உ ஹஸ்பணுக்கு எப்டி சொல்லுவே இந்த மாரி பாத்த வந்தேன் சொல்லுவியா
இல்லயே நாங்க வந்து வூஜ ரூமே அங்கதாம் பாத்தோ சரவணாஸ் ஸ்டோர்ல
செரி செரி
அதனால மூஜ ரூம் வாங்கறக் ஒரு நாள்ப் போவோ
ஓஹோ
போம்போக் கூட இப்போ அங்க இருந்துச்சுனாக் கூட இந்தோ இதோ வாய்ங்க்கிலா அப்டின் கூட சொல்லில்லா இல்ல
சேரி ஓகே ஓகே பூ அதாண்டி நா பூஜ ரூம் வந்து எப் எப்டின் கேட்டுகறே எவ்ளோ எங்க அம்மா கிட்ட கேக்கறே எவ்ளோன்ட்டு
ம் செரிடி
ம் அப்றோ
இன்னம் வேற என்னாடி யூஸ் ஃபுல்லா திங்ஸ் வாய்ங்க்லா ஒக் பத்து பத்தாயிரபாய்க்கு சொல்லே
பூஜ ரூமு பூஜ ரூம் ஏ பத்தாயிரெ ரூபாய்க்குலா ஏதாச்சு ஒன்னு தாண்டி வரூ
அதா ஒண்ணுதா சொல்றே ஏதாச்செ ஒன்னு சொல்லு
எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்கு சோஃபா செட்டு வாங்குற இப்போதக்கி சோஃபா செட்டு வாங்காத
ஆ
டிவி இருக்கா டிவிலா பத்தாயிரூவாய்க்கு வரவே வராது
டிவிலன்னாருக்
டிவிலாருக்கா
ம்
அப்போ வேற என்ன வாங்க போற டிவி சோஃபா செட்டு டைனிங் டேபுள் மாரிடி
டைனிங் டேபுள்ளா அங் போட எடமே கடையாது
ஆ
ம் ஹூம்
ஹ் ஹூங் இப்போ சோஃபா செட் வாங்குனா கூட உங் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா வாங்குன வாங்கலான்னு
நா எதுவூ சொல்லல அவங்க என்ன ன்ன குடுத்தேன்னா வேணானா சொல்லுவாங்க
பத்தாயிரூபா வந்து உங்க அம்மா வீட்ல தராங்களா
ஆமா எங்க ஆச்சி தரேன்னா நா அத பத்தி பேசவே இல்ல இவங்க கிட்ட குடுத்துட்னே என்ன சொல்லுவாங்க அத வாங்குடு வாஷிங் மிஷின் வாங்கிலாம்பாங்க
ஓ ஏ அப்போ வாஷிங் மிஷின் வாங்கிக்கோடி
வாஷிங் மிஷின் இவங்கதா வாங்குறாங்க வாங்கதா போறாங்க
அப்போ நீ சொல்லாத இப்பத்தக்கி ஓகேவா
அதுதா சொல்ல மாட்டே ம்
வாஷிங் மிஷின் வாங்கிட்ட உட்னே அதுக்கப்புறோ என்ன தேவப்படுதோ அத வா ங்கோ அவ்ள தா
ம் நா சொல்லிடுவே இது அவங்க இததா வாங்கி் கொடுக்கனுன்னு நினைக்கிறாங்க அப்படின் சொல்லிடு
ஆ அவ்ளோதா அந்த மாரி பண்ணிடு
ம்
ம் ம் இப்ப எப்போ போற மாரி செப் டம்பர் மாசமா
ம் ம் ம்
ஓ
அதெ என்ன வாங்குறது என்னன்னு தெர்ல ஒரே இதா இருக்கு
ம்
அங்க ஃபேன் வேற கனெக்ஷன் வேற தப்பா கொடுத்து வச்சிருக்கா
ஓ ஏ அப்ப எங் எங்க இது பண்ணுவீங்க அப்பெ
அதாவது இப்போ ஸ்லீப்பிங்கா குடுக்காம டீவீஸ் ஒன்னூ ஸ்டேண்டிங்கா கொடுத்துருக்காங்க
ஓ
அது வந்து எங்களுக்கு ஒரு சைடு உட்கார்ற மாரி வரோ இன்னொரு சைடு என்னன்னா நம்ப டிவி மாட்ட போறோல்ல டிவி மாட்டுற பக்கத்துல வரூ சோ அந்த சைடு வச்சுட்டோ வச்சுக் கோயே நம்ம அந்த சைடு யாரூ உக்கார் போற்தில்ல
ம்
நான் இப்போ ஹால்ல ரெண்டு கார்னர்ல வந்து ஒரு கார்னர்ல பிரிட்ஜூ இன்னொரு கார்னர்ல மிஷன் போலான்னு ப்ளானு
ஓகே
சோ இந்த நடுவுலதான் நம்ம உக்கார முடியும் அங்கதான் நம்ம உக்காருவோ யாரும் டி வி பக்கத்துல போய் உக்கார மாட்டோம் அதனால அந்த பேஃன் வேற தப்பா கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இப்போ என்னன்னா கிரில் போட்டு தான் பண்ணணுங்கறாங்கப்ப மாத்தி பண்றதாருந்தா எக்ஸ்ட்ரா வேர அமௌண்ட் ஆயிட்டேருக்கு இப்பவே ரொம்ப ஆயிருச்சு உ என்னல்லாம் முடியாது அப்டிங்கறாங்க நம்ம ஆனா ஒரு டைம் பண்றோம்
டைல்ஸ்லாம் இருக்கா
ஆ டைல்ஸ்லாம் இனமேதான் பண்ணும்
ஓகே ஓகே
இல்ல நம்ம ஒரு டைம் பண்றோம் அது உருபடியா பண்ணுல்ல
ம் ம்
ஹலோ
ஆ சொல்லுடி
ம் இல்ல ஒரு டீம் பண்ணா உருப்டியா பண்ணுல்லடி
ஆமா ஆமா
அது சொன்னா இவங்களும் கேக்க மாட்டேங்ராங்க
ஆ ஆ
இப்ப நானே வச்சரே ஒரே முழி முழி முழுச்சிட்டு இருக்கேன் எந்த ஐடியாவும் இல்லா ஒண்ணும் இல்ல ம் ம்
செரி விடு எல்லாமே இதுவா இருக்கும் விடு என்ன பண்றது
ம்
ம் எனக்கானா அங்க போயிட்டா ஜாலியாயிடும்ல
இப்போதான் சொன்னேல்ல எங்க அத்தை இப்போ அவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு அதுக்கப்றம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப பகலுக்குள்ள அங்கருப்பாங்களா
ஓ
நைட்டு மட்டும் இங்க வருவாங்ளா
நைட்டு கூட அங்க வந்துட்டு பகல் ஃபுல்லா இங்க இங்கருந்தா நல்லாருக்குல்ல
ஆமா அதுனால அப்டி சொல்றாங்க
ச்சாங்கடி மாடியே வெளிச்சமாருக்குடி நல்லா
ம் ம்
இருட்டாந்துச்சு வெளிச்சமாருக்கு
ம் ம் ம்
அப்றோம்
இதா அதான் அதுனால தெர்ல என்னதுக்கு
சேரிடி நந்தினி சேரி நீ பாருடி நா அப்றோம் கூப்புர்றேன்
அ சேர் சேர்டி பைடி